வணக்கம் சிஸ்டர்
வணக்கம் தோழி என்ன பண்றீங்க
இந்தா இப்பதா சாப்ட்டு படுத்திருக்க நீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா தோழி
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா கே நேத்தே உங்ளுக் கால் பண்ணணுன் நெனச்சே ஆனா நேத்து நீங்க கொஞ்சோ பிசி ஆய்ட்டிங்க போல நா உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருந்த
ஆமா கொஞ்சோ ஃபிஸி ஆய்ட்ட அவுங்க வேலைக்கு போய்ட்டு வந்ததுக்கப்றநா தான நா பேச முடியு ஃபோன் அவுங்ககிட்ட இருக்கு
ஆ லேட் ஆய்டுச்சா
ஆமா அதுனால தா
சரிங்க தோழி பிள்ளைங்கலா என்ன பண்றாங்க
எல்லாரு நல்லார்க்காங்க ஆ சாப்ட்டாங்க சாப்ட்டு தூங்கிட்டாங்க இன்னைக்கு எங்க வீட்ல இட்லி தா இட்லி சாம்பார் சாப்ட்டாங்க சாப்ட்டு தூங்கிட்டாங்க.
அப்டியா தூங்கியாச்சா
ஆ தூங்கிட்டாங்க
ஆ ஓகே கே நீங்க சாப்ட்டிங்கல்ல நல்லா சாப்ட்டிங்ளா
எங்க நல்லா சாப்ட்டு நடுவுல எந்திரிச்சா பசிச்சிருதுங்க எனக்லா தூக்கமே வரமாட்டிது.
அதேதா தோழி என் னதா நல்லா சாப்ட்டாலு வந்து தூங்காம எடைல முழிச்சிட்டு எந்ச்சா வயற அப்டியே பசி ஒரு மாதிரி சவுண்டு கேக்கு அதுக்கப்பற தண்ணிய குடிச்சிட்டு எடையில படுத்துருவ
அதுல நா ஒரு பா ஒரு பாட்லுக்கு ரெண்டு வாட்டர் பாட்டில் தண்ணி வெச்சுக்குவோ என்னோட கணவரு இப்டிதா எந்திரிச்சு தண்ணியே குடிச்சிட்டே இருப்பாங்க அடிக்கடி அதுனால ரெண்டு பாட்டிலு தண்ணிய வெச்சுட்டு எந்துச்சு எந்துச்சு நா குடிச்சுட்டு இருக்றது எனக்கு வேல
அது செரி
தூக்கமு வராது பசிக்க ஆரம்ச்ச ஒன்னே எனக்கு லா தூக்கோ வராது என்ன பண்ணுவே வெளில போயிருவே வெளில போயிட் டு பேசாம அப் உக்காந்துருவே வேடிக்க பாத்துட்டு வெளில பஸ் எல்லா போகு வரு எந் த டைம்மு பைபாஸ் ரோடுனால
பஸ் ஸ்டாண்டா ரோடா மெயின் ரோடா
ங்க கீழ இருக்கோ பாலம் இருக்கு நாங்க மாடியில இருக்குறதுனால அப்டி ப்ச் பக்கமா இருக்குமா அ இருக்கும் அதாவது கீழ ட்ரை ஆமா கீழ ட்ரெயின் ரோடு சோ ட்ரெயின் போகுமா அதனால மேலே பாலம் போட்டிருக்காங்க பாலத்துல போற மாரி இருக்கும் பைபாஸு
அப் அப்படி பாக்க நல்லா இருக்குமா அந்த மாதிரி ஏரியாலாம்
ட்ல வந்து லைட் கலர் கலரா லைட் போட்டிருப்பாங்களா சோ இங்கருந்து பாக்க சூப்பரா இருக்கும் அது பஸ் போறது வர்றது பாக் நல்லாருக்கும் நைட்நேரத்தில நான் அங்க போய் உட்காந்துருவேன் பஸ்ஸு போகும் வரும் நமக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது பட் அவங்க அங்கிறது இங்க பார்த்தா நம்ம என்ன பண்றோம் எல்லாமே தெரியும்
தெரியு ஆஹ இங்கெல்லாம் அமைதியான பூங்கா மாரி அமைதி கலந்தா நைட் ஆனா இந்த ஃபுல்லா அமைதியா இருக்கு ஆமா மூச்சு விட்டா கூட சவுண்டு கேக் கும் அந்த அளவுக்கு அமைதியாருக்கு சி்ஸ்ட்
ஆ நீங்க அப்ப என்கிட்ட சரி பேசிட்டு இருக்கீங்க பசங் ங்க எந்திரச்சிடலாம் மாட்டாங்களா
பையல்லா தூங்குனா எழுந்திருக்கவே மாட்டான்
அஅ உங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்ட்டாங்ளா
இல்ல இல்ல இல்லல்ல அவங்க வெளியூர்ல
ஓ ஓகே ஓகே ஃபாரின்ல இருக்காங்ளா
வெளியூர்ல இருக்காங்க
வெளியூர்ல ஓகே ஆ அதுனால வந்துட்டு அது அப் அப்டின்னா கொஞ்சோ ப்ராப் ப்ளம் இல்ல நீங்க ச சமச்சு பசங்கள சாப்பிட வெச்சுட்டு தூங்கா வெச்சுட்டு
நா வந்து அம்மா வீட்லதா இருக்கே அம்மா
அப்டியா ஓகே ஓக்கே ஓகே ஓகே அப்போ அம்மா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க
இங்க வந்து அண்ண பொண்டாட்டி மாரி இருக்காங் அவங்க வீட் அவங்க சமைச் வெச்சுப்பாங்க அ மொத்தோ மூணு பேரு அதுல ஒருத்தங்க வரல இன்னு ரெண்டு பேரு தா இருக்காங்க ஆ அந்த ரெண்டுப் பே அந்த ரெண்டுப் பேர்ல ஒருத் தங்க வல்லன்னா நா காய் கட்டி குடு கட் பண்ணி குடுப்பே ஆ இன்னொருத்தங்க சமைப் பாங்க அதுக்கப்றோ காலேல என்ன ஆமா காலேல நா இடியப்போ ஏதாவது பண்ணா மதினி சால்னா வப் பண்யா நா இட்லி பண்ண அவங்க சாம்பார் வப்பாங்க அந்த மாதிரி
ஓகே ஓகே ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கு பிரச்சன இல்ல ஆனா உண்மையாவே அது நமக்கு
நாந்தா ஸ்கூல் போய்ருவன்ல்ல ஆமா ஸ்கூல் ஸ்கூல் பேய்ருவன்ல
ஆமா இன்னைக்கி காலைல உங்ககிட்ட சொல்லிட்டு படுத்த காலைல ஆறு மணிக்கக்குல்லா கால் பண்ற அப்டின்னு ட்டு
ஆஹா
ஆமா நானு தூங்கிட்ட நீங்களு அதுக்கப்றோ மெசேஜு பண்ல நா தூங்கிட்ட எந்திரிக்க முடில அப்றோ எந்த் அக்சுலி எ கணவரு இன்னைக்கி சண்டே ஆய்டுச்சி தா சண்டேனவு அவங்களுக்கு ஒர்க் அதிகோ அதனால சீக்கிரமா எழுப்பிய உட வேற சொல்லிட்டாங்களா அதோட ஃபோன் அவங்க வாங்கிட்டாங்க அதோ நானு உட்டுட்ட
ஆஹ நா வந்து இன்னிக் கால்ல ஒம்பதர மணிக்குதா எழுந்த
அப்படியா சண்டே லீவ்வல்லோ
ஆமா நல்லா தூங்கிட்ட ஒம்போதர மணிக்குதா ஏஞ்ச எழுந்திட்டு செரி அதுக்கப்றோ பேச டைம் இருக்காது எந்துச்சுட்டு பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானு சாப்டுட்டு போய் ரெடி ஆயிட்டு அதுக்கப்ற வீட்ல இருக்க கொஞ்ச கொஞ்ச வே லைய பாக் க ஆரம்பிச்சாச்சி அது என்னமோ தூங்கியாச்சு ஒரு ரெண்டு கால் பேசுன ஒரு சிஸ் டர் கிட்ட
ஆ சண்டே மட்டு கொஞ்ச லீவா இருக்கு அப்டிதான ஃப்ரீயா இருக்கு உங்களுக்கு ம் இப்ப எப்டி எல் கே எல் கே ஜி ஸ்டுடென்ட்ஸ்க்கு டீச்சரா யூ கே ஜி ஸ்டுடென்ட்ஸ் கு டீச்சரா
இல்ல இல்ல இந்த வாட்டி வந்து நா எல் கே ஜி தா போன வாட்டில்லா இது வரையு நா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் எடுத்தே ஆ இந்த வாட்டி வந்து அதுல கொஞ்ச ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு என்னால மேனேஜ்
பண்ண முடியல உஹம்
ஆமா அதனால சரி எல் கே ஜினா கொஞ்ச ஈஸியா இருக்கு
ம்
அப்டின்னு சொல்லிட்டு எல் கே ஜி
வீட்லையு பசங்ள பாக்றதுனால அங்கயு பாக்றதுனால ஒண்ணு தெர்லயோ
ஓ பெருசா எனக்கு ஒண்ணு தெரியல என்ன
ம் ஆனா எனக்குல்லா கஷ்டமாதா இருக்குது நா அதா யோசிப்பே ஸ்கூல் டீச்சரா ஆ ஸ்கூல் டீச்சர வேல பாக்றவங்கள எப்டி தான் பாப்பாங்க நம்ளால ஒரு ஒரு மாச
உண்ம உண்ம உண்ம சிஸ்டர் இப்ப வந்து வீட்ல வந்து ந்து ஒரு கொழந்தைய கூட பேரன்ட்ஸ் ஆலா பார்க் க்க முடில இங்க நாங்க எத்தன கொழந்தைகள பாக்ணு இப்ப எனக்கு வந்து இப் இப்ப வந்து எல் கே ஜில வந்து மொத் மொத்தோ தேர்ட்டி செவன் முப்பதேழு கொழந்தைங்க இது வந்து இப் இத வந்து ரெண்டா நாங்க பிரிச்சுக்கிட் டேனா ஏன அதுல இருவத்தாறு இருவத்தெட்டு பிள்ளைங்ள ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டடுல மேனேஜ் பண்ண முடியல இவ்ளோ புள்ளைங்கல பாக் து ரொம்ப கஷ்
கஷ்டொம் கஷ்டொம் ஆமா ஏனா உங்ளுக்கு வந்துட்டு வெவரம் தெர்ற பிள்ளைங்களாந்தா பிரச்சனல்ல இவுங்களாம் வந்துட்டு வெவரத்த நம்மதான் தெரியவே வைக்கணு அப்டிருக்கைல ரொம்ப செரமோ அவுங்கசு பாத்துட்டேருக்கணு ஒராள் இருவத்தா இப்பொ முப்பத்தேலு பேருன்ற்றிங்க முப்பத்தேலு பேர நீங் பாத்துட்டேருக்மா திடீனு ஓடிருவாங்க எங்குட்டாவது எதப் பண்ணிட்டுருப்பாங்க ரொம்ப ஸ் கவனிக்கணுல்ல ச்சின்னப்
இங்க நாங்க உள்ள வந்தரோல் அப்டியே கதவப் பூட்டிருவோம் ஆனாலு அந்த சு அந்த ஸ்கூல் வீட்டிந்த பிள்ளைங்கள ஒவ்வொருத்தங்களா அனுப் அனுப்பறதுக்குள்ள நமக்கு பெரும் பாடா போயிரு ஆமா அதனால ரெண்டு அதனால ரெண்டு வகுப்பா பிரிச்சுகிட்டோ இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு பதனேலு பதினெட்டு பேரு அவ்ளோதா
ஓகே சிஸ்டர் சே சேல்ரிலா உங்களுக்கு எப்டி கட்டுபடியாகுதா ஏதோ
என்ன சிஸ்டரு ஆ அ எனக்கு வந்து ஏழு குடுப்பாங்க
ம் ஆக்சுலா ஏழு கூடோ பரவால்ல இங்க என்னய ப்ரீ கே ஜி க்கு தா கேட்டாங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ல ஆ ஃபை தௌசண் கூடக் குடு க்லன்னா எப்புட் போ முடியு சொல்லுங்க
எவ்ளோ சொல்றாங்க
மூவாயிரத்து ஐநூ ரூவா என்னவோதா கேட்டாங்க
ப்ரீ கே ஜி
ம் ப்ரீ கே ஜி எல் கே ஜி தா ஸ்ட்ரென்த் ஒருவேல கம்மியாருக்குமோ என்னுமோ இதுஸ் திண்டுக்கல் சைடு தா
அப் ப்புடியா அங்கேயா அவ்ளோதா குடுக்குறாங்ளா
அப்டிதா பண்றாங்க
ஏன் அ ரொம்போ கம்மியா
ரொம்ப அதுதா ஒரு நம்ம ஒரு அதுக்குன் அ ஏ அதுதா எல்லாருமே சொன்னாங்க நீங்க வந்துட்டு இந்த மாரி ஸ்க்கூலுக்கேப் போங்க ஸ்கூலுக்குப் போனிங்கனா உங்க கொழந்தைங்களையும் அப்டி அங்கே சேத்துர்லா அங்களுக் ஃபீஸ் இருக்காது கொஞ்சோ உங் மறுபடியு கொழந்த வரும்ல இந்த மாரி நெறைய பேர் சொல்றாங்க பட் நமக்
இப்ப எனக்கு வந்து ஃபீஸ் கெடையாதுதா நா அங்க ஒர்க் பண்றதுனால அதா அ ஃபீஸ் பத்தி இருக்கு
ம் ஆமா மத்தபடி அந்த வேன் ஃபீஸு அந்த புக் ஃபீஸ் அதெலா எது இருக்காது
ஆமா இருக்காது அட்மிஷன் ஃபீஸ் மட்டு கட்னே பையனுக்கு அவ்ளோதா ஆனா இது நீங்க சொல்ற சேலரி வந்து ரொம்ப கம்மி நீங்க சொல்ற தேவைங்றது
ஆ இ இதெலா வாங்னா நம்ம போக முடியுமா எவ்ளோ கஷ்டப்படணு உங்களுக்கே தெரியு காலைல ஸ்கூல் பிள்ளைங்க கெளம்பி போற மாரி நம்ம கெளம்பி போயிட்டு ஈவினிங் தா வர முடியு வந்து வீடிலேயு வேல பாக்கனு எவ்ளோ இருக்கு சிஸ்டர்
ஆமா ஒரு மாசமு மடா தேய்றோ அப்டிங்கிறப்போ ஆஹ் இது இவ்ளோ கம்மி தா எப்டியும் இங்கிலிஷ் மீடியமா இல்ல தமிழ் மீடியமா
இங்கிலிஷ் மீடியம் தா
ஏ அப்ப இவ்ளோ கம்மியா குடுக்க றாங்க ஒரு ஃபைவ்
ந்து அப்டித்தா இன்னோன்னு ரொம்ப வந்துட்டு வெளிப்படையா எல்லாருக்கு தெரியிற ஸ் ஃபுல்லா இருக்காது ஸ்டென்த் கம்மியா யாருக்கு ஸ்டூடென்ட் ஸ்ட்ரென்த்து அப்டி எதாவ்து ரீசன் இருக்கு நாப் போ எனக்கு வந்து காதுல சொன்னது நா ரிஸ்கலா எடுக்கல போய் கேட்ருந்தா தானே தெரியு எவ்ளோ குடுப்பாங்க என்னனு நம்ம போய்ட்டு ஒரு இன் ட்ரிவ் மாரி போயிட்டு நம்ம வந்துட்டு ஓகே எனக்கு வேணு அப்டினு நம்ம சொல்லிருந்தானே தெரியு இந்த மாரி நா காதுல கேள்விப்பட்டதோடே விட்டுட்டே ஏனா அப்போ வந்து எனக்கு காசு தா ரொம்ப முக்கியமா இருந்துச்சு ஏனா கொஞ்ச கடன் கொஞ்ச வீட்ட பாக்கணு அப்டின்டு ஒரு பத் பத்தாயிரூவா கூட நமக்கு கெடைக்கலேனா நம்ம என்ன வேல பாக்குறோ அப்டின் இருன்ச்சு அப்றோ நா ஒரு மளிக கடைக்கு வேலைக்கு போனா அங்கே எனக்கு ஒன்பதாயிர சம்பள அப்ப அதுதானே பெட்டர்னு தோணு எனக்கு
ஆமா ஆமா அதா உண்மதா
பரவால்ல ஓகே என்ன வேல கொஞ்ச அதிகமா இருக்கு இருந்தா என்ன இப்போ நமக்கு அந்த சம்பள வந்து வேணுமே நம்மளுக்கு ஃபேம்லிய பாக்கணுமே அப்
இப்ப இதுல இப்ப இது இப்ப ஏ இப்ப என்ன சொல்றது ஆன்லைன் ஜாப் அந்த மாரி எதாவ்து நம்ம பண்ணோனா கூட அதுல கூட காசு கெடைக்கு
ஆமா இல்ல அப்டிதா அப்டிதா நா வந்துட்டு எதாவ்து ஒரு ஜாப் கெடைக்குதா அப்டின் பாத்தா ஒரு நாள் இந்த ஜோஸ் டாக்ஸ்னு ஒன்னு தெரிஞ்சிச்சு அதுல அந்த மாரி ஆஹ் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குது எதோ ஸ்டக் ஆகுற மாதிரி இருதுச்
ஒ ஃபோனத் ஃபோன மாத்தி ஒரே கைல வச்சிருக்கேன்னு வ கை வலிச்சுசுனு மாத்தி அடுத்த காதுக்கு வச்சே அது எதாவ்து பிரேக் ஆயிருக்கு ஆஹ் பிரேக் ஆயிருக்கு அதுதா நானு இந்த மாரி ஆன்லைன்ல எதாவ்து போட்டோனே எ ஃப்ரெண்டு சொல்லி தா அந்த ஜோஸ் டாக்ஸ்னு ஒரு இதுல பாத்தே ஆஹ் அதுல கொஞ்ச நாள் பாத்தே அது எப்பயாவ்து தா போட்றாங்க போட்றப்ப பண்ணுவே முடிஞ்சதா
அப்பிடியா ஓகே ஓகே சிஸ்டர் நா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிம்ஷ்த்துல கால் பண்ணவா
ஆஹ் ஓகே சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் நன்றி தோழி